ஹலோ
சொல்லுங்க என்ன பண்றீங்க
என்ன பண்றோ தூங்க போறதுக்கு ரெடி ஆயிட்ருக்கோ
ஓகே ஓகே இன்னைக் கிளாஸ் இல்லயா ஒங்ளுக்கு ஆன்லைன்
ம் கிளாஸ் இருந்துச்சுப்பா இங்கிலீஷு கிராமர் கிளாஸ் போயிட்ருந்துச்சு முடிஞ்சுச்சு இன்னைக்கு எயிட் டூ நைன் ஒன் அவர் கிளாஸ் மட்டு கிராமர் க்ளாஸ் மட்டு
ஆ ஹோ ஓகே ஓகே சரி சர்
நீங்க என்ன செய்றீங்க
நா என்ன செய்றே கொஞ்சோ இந்த சார்ட் ஒர்க்கலா இருந்ததுமா
அ
காலைல வீட்டு வேலையெல்லா முடிச்சு வெச்சுட்டு பாட்டி வேற இல்லையா ஊருக்கு போயிட்டாங்களா
ம்
வீடு வீடாவே இல்ல
ம்
அப்பறோ இன்னிக் காலைல இருந்து மத்தியானோ ஆய் போச்சு எல்லா எடுத்து வெச்சு கிச்சனல்லா க்ளீன் பண்ணி எல்லா கொண்டு வந்தத்லா அப்டி அப்டியே அப்டி அப்டியே போட்டு போட்டு வெச்சுட்னா
அ
அ வெய்யிலுக் என்னமோ பயங்க டெய்லி தலவலியோடதா ரிட்டன் வர்றது காலைல எந்துச்சு போகும்போத் நல்லா போறே பண்னெண்டு ஒரு ப ஒ பதினோரு மணி ஆட்ட நல்லா தலவலிக்க ஆரமிக்குது சாய்ந்தரோ வரம்போது எங்கமா வெயிலு கொளுத்தி பின்னி எடுக்குது இங்கெல்லா ம் பயங்கர வெயிலு ம் இங்கெலா ஒன் வீக்கா க்ளைமேட் நல்லாருக்கு ம்
ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர்தா ரொம்ப வெயிலா இருந்ச்சு ஒரு நாள் மட்டு
ஓ செரிமா ஆ இங்க வேற பவரு இல்ல சட்டவ்னா ம் ஆனா பரவால்ல இந்த டூ டேஸா நல்லாருக்கு இன்னிக்கு நல்லாவே இருக்கு க்ளைமேட்டு பரவால்ல ம் அங்க ஊர்லதா இன்னிக்கி நா நல்ல மழ பயங்கர மழையாம ஒரு ஒன்ற மண்நேரோ சம மழ இல்ல இன்னு ரெண்டு மழ இப்புடி பேயஞ்சதுன்னா குட்ட நம்பீரு
பரவால்ல அத்தா குரூப்ல போட்ருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லியு மழ வீடியோ மழ பேஞ்சுருக்கறத வீடியோ சூப்பரா பரவால்ல
பரவால்ல ம் எங்க மாமனார்தா இத்தனனாள் பேஞ்ச மழைல இன்னிக்தா சந்தோஷமான மழ பேஞ்சிருக்குது
ஆ
அப்டின்ட்ருந்தாரு
ஆஹா
ம்
எப்டியோ தோட்டத்துக்கு போருக்கெல்லா தண்ணி வந்துரு
போருக்கெலா ம்
ம் ஆனா அந்த மழ இங்க இல்ல எங்க ஊர் சை
ஆ அதுதா அந்த சைடுதா பேஞ்சிருக்குமாட்ருக்குது ஏ அத்தா தூறிக்குட்டேருக்குது அ இங்கேயு அப்படித்தா மின்கியடிச்சல் நா இருக்கற எடத்துக்கு சுத்தமாவே மழ இல்லமா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கே மழ இல்ல ம் அம்மாங்க இருக்குற எடத்துலகூட நல்ல மழ ஆ அம்மாங்க இருக்கிற ஏரியாக்கு ரெண்டு மூணு மழ நல்லா பேஞ்சிருச்சு இங்க மட்டு வாச தண்ணி வெளில போற அளவுக்குதா தூறல்தா ம்
எப்ப வரீங்க இங்க
இனி எப்ப இனி அடுத்த வர்ஷோ லீவ்ல பாப்பாக்கு மாசத்துல ஒரு நாள் அ ஒரு சாட்டர்டே லீவ் வரு அந்த டைம் எனக்கு லீவ் கெடச்சதுன்னா வருவோ எங்க ரெண்டு பேத்துக்கு அந்த லீவ் மேட்ச் ஆகணுமுல எனக்கு ஸ்கூல்ல இருந்து பாப்பாக்கு லீவ் அப்புன்னா அவமட்டு வருவா
அதா எல்லா சட்டர்டேஸ்மே லீவு இருக்குன்னு சொன்னாங்கன்ன சொன்னீங்க
இல்லப்பா இல்ல ஆஹா ஆல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் லீவ் இப்ப இந்த வாரோ இந்த வாரோ சனிக்கெழமை போனமா அ போன சாட்டர்டே போயிட்டோ இனி வர்ற சாட்டர்டே லீவா இருக்கு அப்டி
ஸ்கூல் டைமிங்
உம் காலையில எயிட் ஃபாட்டிக்கு பஞ்ச் வைக்கணு இங்க வந்து நம்ம சைன் பண்றது கெடையாது அந்த பயோமெட்ரிக் தா ஆஃப்டர் நூன் ஃபோர் தேர்டிக்கு வந்துரலா தரீ ஃபார்டி த்ரீ ஃபிப்டிக்கும் போது கொழந்தைங்க கிளம்பிடுவாங்க
உம் அதுக்கப்புறோ ஒன் ஹவர் உ ஒர்க்
டென் மினிட்ஸ் அவங்களுக்கு ரெஃப்ரஷ்மென் டைமுஅ த்ரீ ஃபார்டி க்க வேன்ல கிளம்பிட்டு மோஸ்ட்லி இங்க எல்லாருமே லோக்கல் இருக்க பீப்பிள் தான விட்ருக்காங்க ஸ்கூலுக் க்கு அதனால எல்லாமே அப்ப அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போற மாதிரிதா இருக்கு
உம் உம்
அதனால அந்த டைமிங்கும் போது யாரும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க
ஆ
அப்றோ ஒரு ஆஃநவர் நம்ம ஸ்கூல் ஒர்க பாத்தட்டு ஆ ரிலாக்ஸ் ஆய கிட்டத்த வர வேண்டியது
உம்
உம்
மார்னிங் மட்டு கரெக்டாக டைமுக்கு போகணூ இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோரே போயிடணூ இல்ல
உம் எனக்கு இங்க வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு மூனே நிமிஷம் தா ஆகுது நடந்து போற ஆ மெது போனாலே அப்ப ஒரு அஞ்சு நிமிஷங்கம் போது அங்க போய் சேந்துருவே நா
ஊட்டிக்கு வேலை இல்லயா
ஊட்டிக்கு வேலை இல்ல ஆ அதனால நா ஸ்கூ இல் தா போவே ஏன்னா அது பேட்ரி போயிருமில்ல டெய்லி கொஞ்ச தூரோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆ இல்ல ஒரு நாள்ல் விட்டு ஒரு நாளாவுது
உம்
இல்ல இல்ல நம்ம லோக்கல் குள்ள எங்க சத்தி கித்தி ஏதது வண்டியில பஸ்டாண்டு கிட்டயே போறதுக்கு எதுக்கு எடு க்கிரமா வந்ததுன்னா பிரச்சன இல்ல
ஆ
இல்ல அப்டின்னா கொஞ்சது அப்றோ பேட்ரி டவுன் ஆயிரும் சீக்கரோ பேட்டரி போயிரும் ஆனே பண்ணாம விட் இருந்தோம்னா அதுக்கு வேண்டியாவது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எடுத்துட்டு போ வேண்டியதா உம்
பக்கமா இருந்தா லன்ஞ்சு கூட வீட்டுக்கே வந்துரலாம் போல
அங்க வந்து கொழந்தைங்களோடயே இருக்கணுமாமா லஞ்ச் டைம்ல ஆ அதும் போக அப்றம் வந்துட்டு போறக்கே சரியா போகு அது ஒரு வாய் போட்டு எடுத்துட்டு போனா அங்க சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரோ ரிலாக்ஸ் ஆவாது இருக்கலா உம் ஸ்கூல் டைமிங் கொஞ்சம் பரவால்லன்னு தோணுதுமா நா மொதல் போயிட்டு இருந்ததுக்கும் அங்க இருந்து நான் ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் போன ஸ்கூல்ன்னா ஆறு ஆறு பத்துக்கு தா வீட்டுக்குள்ளயே வருவே அங்கயே சொங்கிப் போய் வர்றதாச்சு அப்பற வந்து வீட்டு வேலையெல்லா நம்ம செஞ்சு எங்க போய் புள்ளைய பாத்து புள்ளக்கி சொல்லிக் குடுத்து
ம்
நம்ம சோறக்கி சாப்ட்டுங்கறதெல்லா ரொம்ப கஷ்டொ
ஆமா
ஏதோ இது கொஞ்ச எனக்கு பரவால்லாம இருக்குது பாப்பா வர்றதுக்குள்ள நானு வந்துருவே அவ ஒரு நாலு நாப்பதாட்ட வேன் வரு
ம்
அந்த டைமிங்கும் போது நானு இங்க வந்துர்லா இப்ப ஏதா எனக்கு ஒர்க் கிருக்குது ஆ பேப்பர் நோட்டு எது திருத்தனுன்னா கூட பத்து இருவது நோட்டா கொண்டுந்து கொனுந்து கூட வீட்ல கொந்து மத்த இப்ப பாப்பா வர டைமுக்கு நா வந்துட்டு கூட மத்த வேல எல்லா செஞ்சு முடுச்சுட்டு ஸ்கூல்ல உக்காந்து பண்ற வேலைய நம்ம வீட்டுல கூட ஓந்து பண்ணி எடுத்து த்துட்டு போயிக்கலாம்மில்லாம்மா ஆ இப்ப நீ பாட்டியு இல்லாததுக்கு சிரமம் அப்பற எந்த நம்பிக்கையில உட்டுட்டு றது அ பாட்டி வரமாட்டேன்ட்டு போய் சித்தி ஊட்ல இருக்குது இப்போ
ஏ
தெரியல நீ என்னன்னு வரலயாமா அங்க கொஞ்ச ஆ அங்கே இருந்துக்கிறாங்களாமா சரி இருந்துக்கோ அப்டின்ன நானு அம்மாவும் சரி ஃபோர்ஸ் பண்ண வேண்டா சாமி வயசான காலத்துல எங்க இருக்க பிரியமோ அங்க இருக்கட்டு
ஆ சரி சரி எங்க இருக்குறாங்க அவங்க திருப்பூரா
ஆ
ஓக்கே ஓகே
ஆமா மா நீங்க இந்த லீவ்க்கு எங்கயி டூர் எல்லா போகலையா
டூர் எல்லா இல்ல எங்கயும் போகலப்பா எலக்ஷனுக்கு மட்டு ஓட் போட போனோ ரிட்டன் ரொம்ப வெயில் இல்ல கீழலெலா ரொம்ப வெயில் தாங்க முடியல னாங்கள்ல ஏனா சித்தப்பா வீட்டுக்கு போறதா இருந்துச்சு அப்ப ரொம்ப வெயில் அவங்களே வெயில் தாங்க முடியலன்றாங்கன்ட்டு சரி நீங்க வேணா இங்க வாங்க அப்டின்னு சொல்லிட்டு நாங்க ருந்துட்டோ
வா அங்க நம்ம ஊர்ல இருந்து பழகிட்டு இங்க வந்தா அப்டியே உம் கிச்சன்ல போய் அடுப்பு மேல உக்காந்த மாரி இருக்கு திருமா ரொம்ப நல்ல தாங்கிக்கவே முடியல சூடு
ம் அதா நேத்து தா வந்துட்டு போனாக ரிலேஷன்ஸு அப்ர எங்கள வாங்க வாங்கன்னு கூ கூட்டிட்டே இருந்தாங்க நோம்பிக்கு வாங்க அது மாரியம்மன் ஃபெஸ்டிவல்னு கூப்ட்டாங்க நாங்க எந்த ஃபெஸ்டிவலுக்கு வர்ல வேணும்னா நீங்க வாங்க இங்க
ஆ
முடியாதங் வெயில் தாங்க முடியாதுன்றா
ஓகே ஓகே இங்கயே ஏ சி மாட்டினங்காட்டி பரவால்ல இந்த வருஷொ போன வருஷொ ஏதோ மா ங்காட்டி போன வருஷம் ஏ சி மாட்டி அவ்ளோ வெயில் இல்ல இந்த வருஷொ பயங்கர வெயில்மா எப்டியோ அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு இனி அப்டியே கொஞ்ச கொ
ஆனா என்னன்னா அக்னிநச்சத்தர ஸ்டாட் ஆனதுக்கு மழ பெய்ய ஆரம்பிச்ச அதுனால இங்க கொஞ்ச வெயில் கம்மியாயிருச்சு ம் ஆனா அக்னின் அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாலதா வெயிலே தெரிஞ்சுது இங்க அதுக்கப்பறோ க்ளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு நமக்கு மழப் பெய்லனாலு சுற்று வட்டாரத்துல மழ பெய்யும்போது க்ளைமேட் சேஞ்ச் ஆகி கூலிங் ஆயிடுச்சு அதுனால அக்னி நட்சத்திரோ ஒரு பெருசா தெரியல
தெரியல ம் ம் இந்த மாச கரண்ட்டு பில் தா எகு அத தா ஆமா கரண்ட்டு பில் தா எகுறிட்டு வந்துருக்குது தொளாயிர் ரூபா வந்துருக்கு
எவ்ளோ
தொளாயிர் ரூபா வந்துருக்கு
ஓ
எ தம்பி வீட்ல ரெண்டாயிர்த்தி ஐநூறு ரூவா பக்கமா வந்துருக்காம்மா ஏ கொளுந்தியாதா சொல்லிட்டே இருந்தாப்புடி ம் அதுக்குதா இம் பாப்பா அவுங்க அப்பா இருந்துட்டு பரவால்ல இங்கயாவது இங் இன்டக்சன் ஸ்டவ் இருந்து எல்லா யூஸ் பண்ணி இவ்ளோ வந்துருக்கு தோட்டத் த்துல அங்கயே முன்னூத்தி சில்ற வந்துருக்கு அப்டின்று வந்தாப்புடி
ம் ம் ம்
ம் இப்பவு இங்க பாருங்க பயங்கரமா மின்னுது ஆனா மழதா வரமாட்டேங்கிது
ம் ம் அது இங்க மழ பெய்யறதனுடைய தாக்கம் உங்களுக்கு மின்னல் மட்டு உங்களுக்கு
ஒன்ற மணிக்கும் போது இந்த சார்ட் ஒர்க் பண்ணிட்ருந்தே வ வான இருண்டத பாத்து போய் துணியெல்லா கொஞ்ச வெள்ள ட்ரெஸ்ஸல்லா இருந்துதா அதல்லா செரி கையில தொவச்சுக்கலா மிஷின்ல போட்டா ஒரு மாரி அழுக்கு போ அப்டியே கலரே சேஞ் ஆன மாரி ஆயிக்குது அப்டின் ட்டு எடுத்து வச்சுருந்தம்மா செரி அஞ்சு மணிக்கு மேல வெயில் கம்மியானதுக்கு அப்பறோ போய் தொவைக்கலான்ட்டு அப்பறம் பாத் த்தா இடிக்கிற இடி எங்க அப்டியே மழ வந்துரு மாட்டேங்குதுன்ட்டு பாத்தே கடைசியில மழையு வல்ல ஒண்ணும் வல்ல கம்முனு போய் ஆ கம்னு போய் தொவச்சு போட்ருந்தா கூட தொவச்சு போட்ருக்கலாம் மாட்ருக் க்குது இனி நாளைக்கி இனி ஸ்கூலுக்கு போக ஆரமிச்சுட்டு எங்க போய் தொவைக்கறதுன்னு தெரியல
சேஞ்ச் ஆச்சு மழ வர்ற மாரி ஆய்டுச்சு
ஆ அங்
ஆனா இடி மின்னல் ஜாஸ்தி தா இங்கயும்
அதா அதா ம் ம்
ஆனா பரவா இல்ல க்ளைமேட் நல்லா தா இருக்கு இல்லன்னா நைட் ட்லயே இங்க வந்து உள்ள தூங்க முடியாது ஃபேன்னு சரியா ஒடனு ஒரு ரூம்கே ரெண்டு ஃபேன் வச்சு தூங்கிட்ருந்தோ ஆனா இப்போ ஃபேன் போட்டாலே குளுவுருது வின்டர் சீசன் மாதிரி நைட்ல குளுவுருது
சேரி ம் அம்மாக்கு ஒடம்பு பரவாலேல்ல
ம் பரவால்ல நல்லா இருக்காங்க அப்பாக்கு நல்லாருக் இருக்குறாரா ஹாஸ்பிட்டல்கலா போறாரா
ஹாஸ்பிட்டல் இப்போ ரெண்டு மா ரெண்டு மாசோ ஆச்சா இதோட அ ஒரு மாசம் முடிஞ்சுதும்மா இப்பதா செக்அப் போயிட்டு வந்தாங்க இப்ப மாசம் போனா எக்ஸ் பன்ஸ் ரொம்ப அதிகமா ஆகுதுன்னு அம்மா வந்து ரெண்டு மாசம் மூணு மாச த்துக்கு ஒருக்காதா கூட்டிட்டு போவுது
ம்
ம்
சேரிப்பா சேரி அப்பப்ப ஹாஸ்பிட்டலு கூப்ட்டுட் போயி செக்கப் பண்ணுங்க
ம் ம் ம் ஆமா டூ மந்த்சு ஒருக்கா கூட்டிட்டு போயிடுறாங்க எப்டியும் மிஸ் ஆகாம
ஓகே ஓகே
ம் சேரிமா
சேரிப்பா ஓகே ம் ஓகே பாய் ம்